ம் ஹலோ
மேம் கேக்துங்ளா
மேம் கேக்குது ரொம்ப பிசியா
ஹலோ
ரொம்ப பிஸியா இருக்கீங்ளோ
இல்ல மேம் இல்ல கேக்குதுங்ளா
அ கேக்குதுங் மேம்
ம்ம் சாப்ட்டீங்ளா சாப்ட்டாச்சு மேம் நீங்க என்ன சாப்ட்டீங்க
நாங்க சப்பாத்தி நீங்க மேம்
ம் சூப்பர் சூப்பர் நா ரைஸ்தா சாப்ட்டே
அ
ம் சரி கொஞ்ச ஏதாது ஒரு கிளாஸ் பால் குடிக்கலான் நெனச்சே செரி போய் ஒரு கிளாஸ் பால் குடிச்சிட்டே
அ ஓகே மேம்
அ அப்பற குட்டி தூக்கம் போட்டு கால்ல ஸ்கூல்க்தா கெளம்புனு
ஹலோ மேம்
சொல்லுங்க என்ன மேம் ஆமாங்க ஆன்லைன் ஷாப்பிங்ளா ஆன்லைன் ஷாப்பிங் யூஸ்ஃபுல்லா இருக்குங்ளா
ஆன்லைன் ஷாப்பிங்ல எங்ளோட ப்ராடெக்டெல்லா நல்லா போயிட்ருக்குங்க
அப்டிங்களா என்னென்ன ப்ராடக்ட்ஸ் சேல் பண்றீங்க
சாரீஸ் சுடிஸ்
ஓகே ஓகே ஆனா ஆன்லைன் ஷாப்பிங் இப்போ எல்லா எடத்துலயு வந்ததுனால பாவோ கஸ்டமர் நார்மலா கட வச்சு கஸ்டமர்க்லா ரொம்ப இதா இருக்கு
அ எல்லா மொபைல் வந்ததுனால எல்லா திங்ஸுமே
ரெயின் பாத்தீங்னா ஒரு வாட்ச் எடுத்தா கூட நம்ம ஆன்லைன் தா போறோ தவிர கடைக்கு போயி பாத்து சூஸ் பன்ற இதே நம்ளுக்கில்லாம போய்ருக்கு
என்னா நெறையப் பேரு எல்லா ஒர்க் பண்ண ஆரம்பிச்ட்டாங் மேம் டைம் இல்ல கடையில போய் சர்ச் பண்ணி தேட்றதுக்கு அதுக் பெசாமா ஆன்லைன்ல வீட்ல ஒக்காந்துட்டே புக் பண்ணாங்கன்னா வீட்லந்தே வீட்டுக்கே தேடி வந்துரு
ம் செரிங் மேம் அப்போ ஆன்லைன் ஷாப்பிங் சாரீஸ்னா எல்லா சாரீஸ் கலெக்க்ஷனு வச்சிருக்கீங்ளா எல்லா சாரீஸ் கலெக்க்ஷனு இருக்கு மேம் கடையில நீங்க என்னென்ன வாங்குறீங்ளோ அந் இந்த எல்லா வெரைட்டியுமே கெடைக்கு மேம் அப்டிங்ளா காட்டன் சாரீஸ் மேம் காட்டன் சாரீஸ்லந்து சில்க்கிலந்து என்னா பிரைடல் கலெக்க்ஷன் வரிக்கு அப்டிங்ளா அப்ப அந்த ரேஞ்செல்லா எவ்ளோ வரு மெட்டீரியல பொறுத்த வரைக்கு ம்
ஏன்னா நம்மளுக்கு ஹீட்டா இருக்கிறதுனால காட்டன் சேரிஸ் பிடிக்
என்ன அவங்க
இல்ல நம்ம ஒரு ஸ்கூல் போறோ ஒரு ஃபங்க்ஷன் போறோ அந்த மாரினா காட்டன் சரீங்க நல்லா இருக்குல்ல மா
ஆமாமா
ம் ஃபங்க்ஷன்ஸ்கு காட்டன் சரி நல்லாருக்குமா இ நார்மல் சில்க் சரி நல்லாருக்குமா
மேக்சிமம்
காட்டன் ம்
ஆமாங்
ஓகே காட்டன் சாரீஸ் தா கொஞ்சோ நம்ம கொஞ்சோ மெயின்டன் பண்ணா காசு காசு கேத்த மாரி இருக்குங்க ஓகே ஓகே மேம் எவ்ளோ ரேஞ்சில இருந்து வச்சிருக்கீங்க
ஆ ரேஞ்ச் மேக்சிமம் த தவுசண்ட்லருந்து நீங்க எவ்ளோ எக்ஸ்பெக்ட் பண்றீங்ளா அவ்ளோ இருக்குமா
சூப்பர் மேம் மேக்சிமம்மே தௌசண்
ஆமா மேம் இப்ப என்ன மேம் எங்க அப்படியெல்லா இல்ல மேம்
அப்டியெல்லா இல்லமா எந்த அளவுக்கு ப்ரைஸ்ல அதுக்கேத்த குவாலிட்டி இருக்கனுல்ல மேம் அப்டிங்ளா
ஆமாங்க
நாங்க கண்டிப்பா ஒரு நாள் வாறோ சேரி எடுக்றோ ரெண்டு பேரு ஒரு பங்கஷனுக்கு போற கட்டிட்டு அனுப்புங்க ம் எல்லாத்தையு செக் பண்ணிட்டு உங்களுக்கு புடிதா அத செலக்ட் பண்ணி அனுப்புனீங்கனா நாங்க ப்ரைஸ் சொல்லுவோ மேம் மேம் செரிங் மேம்
உங்களுக்கு புடிச்சிருந்ததுன்னா வாங்கி பாருங்க
பாருங்க செரிங்க மேம் செரி நம் பாக்கலா நம்ம வாங்கி என்னனு போய் பாத்துட்டு
ஆமாங்க
ம் செரி அப்பதா அப்டியேனா செரி இன்னைக்கு பேக்கரிக்கு போனோனா இப்டியே யோசிச்சுட்டு அ சரி அத்தா நீங்க ஆன்லைன் ஷாப்பிங்கின் சொன்னாங்ளே அடடா என்ன ஆன்லைன் ஷாப்பிங்ன்னு கேக்க மற்ந் டோமேன் யோஷ்சோ செரி நா அப்டியே கடைக் கு போம்போது உங்களுக்கு கால் பண்ணலாம்னு நெனச்சே நீங்களு ஃப்ரீயாருந்தா வருவீங்கன்னு இங்க கால் பண்ணவுல்ல ஒன்னு மேம் பேக்கிரியில நல்லாருந்தது அது எக் பௌஃப் அவ்ளோ டேஸ்டா இருந்தது
பரவால்லயே
உம் எக்பப்ஸு அதுக்கப்றோ ஒரு வெஜ்ரோல் வாங்கலா கட்சியோ ம் ஒரு சோயா எல்லாமே சூப்பரா இருந்தது கடையில சேரி நம்ம ரெண்டு பேரு சேந்து ஒரு நாள் போகலா எப்போனா பிக்ஸ் பண்ணி சொல்லுங்க அவ்ளோ சாஃப்ட்னஸ்ஸு சூப்பராருந்தது
ஹலோ
ஹலோ ப்ப கேக்குதுங்களா மேம்
ஆ கேக்குதுங்க மேம்
குவாங் செரி அத்தா நம்ம என்னன்னு பாத்துட்டு ரென்ட் த பாருங்க இப்ப ஒரு சாப்டற ஐட்டம்ஸ் கூட ஆன்லைன்ல எல்லாமே பண்ணிக்கலாமே
ஆ எல்லாமே ஆன்லைன்
லாமே ஆன்லைன்ல வர போது ட்ரெஸ்ஸி வாங்குறது தப்பில்லியே புமே நட்ஸ் எல்லா ஆன்லைன்ல வாங்கிளால்ல மேம் ம் அதெல்லா எவ்ளோ வரு மேம் ரேஞ்சஸ்
கடையில்ல கம்பேர் பண்ணுபோது கொஞ்ச கம்மி இங்க கொஞ்ச ஆஃபுரபுளா தா இருக்கும் மேம் ஆஃபர் போட்றாங்க
கே ஜி அந்த அளவுக்கு ஒரு கே ஜி ஒன் கே ஜி அந்த மாரி வாங்கினா கொஞ்ச யூஸ்ஃபுல்லா இருக்கு
இன்னா ஆன்லைன் இன்னான்போது நம்ப மொத்தமா வாங்குவோ கடைக்கு போனா டெய்லி போற மாரி இருந்தா கொஞ்ச கொஞ்சமா வாங்கிப்போ
ஆமாங் மேம் மொத்தமா வாங்கர்தாந்த ஆன்லைன்ல மொத்தமா வாங்கி வெச்சுர்லா மேம் அப்டிங்ளா அப்போ சூப்பர அப்டியே பண்ணிர்லா ம் அப்டியே இந்த ஆன்லைன் ஆஃப்ப டவுன்லோட் பண்ணி வெச்சுட்டு உங்ளுக்கு என்னென்ன தெ அப்டியே அதுலே சர்ச் பண்ணிகிளா மேம்
ப்ரைஸ்லந்து எல்லாமே அதுல போட்ருப்போ
போட்ருப்போ ம் எல்லாமே வந்துரு என்ன எவ்ளோ ப்ரைஸு குவாலிட்டி என்ன
ஆமா மேம் எல்லாமே வந்துரு மேம்
எல்லாமே வந்துரு இப்போ உட்காந்த எடத்துலயே எல்லாத்துளே வருதுல அப்டியா செரி அப்ப நம்ப
காசுதா
காசுதா வேணு காசுதா வேணு காசுக்குத்தா கஷ்டப்படுனுமே கஷ்டப்படாம என்ன கெடைக்கு சொல்லுங்க ஆக்சுவலி மேம் நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் செய்றீங்களா
சொல்லுங்க மேம்
எனக்கு சாரீஸ் கலெக்ஷன் தா கொஞ்ச அனுப்புங்க நம்ளுக்கு எது நல்லா இருக்குன்னு பாத்து எடுத்துக்கலா
எடுத்துக்கங்க மேம் அப்டியே உங்க ஃரெண்ட்ஸ்கு எல்லா சொல்லுங்க
கண்டிப்பா மேம் ஆக்சுவலி எல்லாத்துக்கு நானு அனுப்புற எவ்ளோ ப்ரைஸ்னு கொஞ்ச நீங்க ப்ரைஸ் மட்டு கொஞ்சோ பாத்துக்கோங்க நெறய எடுப்பாங்க அ செலக்ட் பண்றது பொரு த்து ஆக்சுவலி நீங்க கம்மி பண்ணிங்கனா நா ஏ ஃப்ரெண்ட்ஸ்கெல்லா சஜ் சஜஸ் பண்றே நம்ம வேணுன்னா நாம் பாத்து பண்ணிக்கலா
அது வந்து நீங்க ஒரு குறிப்பிட்டா இவ்ளோ சாரீஸ் வாங்குனீங்கனா இவ்ளோ மொத்தமா பர்ச்சேஸ் பண்ணுபோது ஒரு அமௌண்ட் ரெடியூஸ் ஆகு மேம் அது வந்து உங்ளோட இதுல வச்சுக்கலா
ஓகே ஓகே ஓகே பாத்தீங்கனா இப்டியே கொஞ்சோ ஒரு சாரீ இது பண்ணிட்டு ஸ்கின்னே அலர்ஜி ஆயிடுச்சி மேம் இந்த ஸ்கின் அலர்ஜிக்கல்லா என்ன யூஸ் பண்றது
மேக்சிமம் இப்ப எல்லாமே நைட் கிரீம்ஸ் எல்லா நெறைய ப்ராடக்ட் வருது மேம் அதுல நா உங்க ஸ்கின்னுுக்குகேத்த மாதிரி எது சூட் ஆகுதோ அத செலக்ட் பண்ணிக்கலா மேம்
பண்ணிக்கலா ம் ம் ஓகே ஓகே கலர்க்கு ஏத்த மார்தா செலக்ட் கலரு கொஞ்சோ நல்லா பிரைட்டா நல்லா
பஸ்ட் எல்லா யாருக்கு எதுவு தெரியாது இப்ப எல்லாமே வந்துருச்சு
வந்துருச்சு ஆமாங்க ஆமாங்க ம் செரி ஆக்சுவல்லா எப்ப ஆமா யூஸ்புல்லாருக்கு
ஆமாங்க
ஆன்லைன் ஷாப்பிங்லா நம்ம பியூர் ஹனி பண்ணிக்கலாங்களா ஷாப்பிங் பண்ணிக்கலாமா
ஆமா மேம் பண்ணிக்கலா மேம்
பண்ணிக்கலாங்களா எனக்கு ஹனிதா வேணு ம் ம்
ஏது
உனக்கு என்ன வேணு வீட்டுக்கு எல்லாமே ஆன்லைனுக்கு கெடைக்கு வாங்க்கலா வாங்க்கலாங்களா
ஆமாங்க
சேரி சேரி நா உ எனக்கு கொஞ்ச என்னென்ன வேணுன்னு கொஞ்ச உங்ளுக்கு அனுப்றே
ஓகே மா
அது கொஞ்ச ப்ரைஸ் மட்டு பாத்துட்டு சேரிக்கு தாண்டி நீங்க எல்லாமே ச சேல் பண்றனல்ல சேரி அப்பாட் சேரி நெறைய விஷய உங்ளுக்கு தெரிஞ்சிருக்கு நீங்களு எல்லாமே சேல் பண்றதுனால
அததான மேம் கேக்கறோ இப்ப உங்களுக்கு என்ன வேணுமோ செலக்ட்
ம் சேரிங்க பண்ணிக்கலாங்லியா டு சூப்பர் ஆ சேர் சேர் செரி அப்போ ஒரு ஃபாம்ல எல்லாத்தையு இது பண்ணி அந்த இதுலே ஃபாம்லே அட்ரஸ் எல்லா ஃபில் பண்ணி அனுப்பிர்ற
ஆமா
ம் கரெக்டா இது பண்ணிருங்க டெலிவரி மட்டு பண்ணிருங்க ம் ஜீட் சேரி ஜீட் சேரி இருக்குங்ளா
ஜூட் சேரீஸ் வந்து மேக்சிமம் வெக்கல மேம் இதுக்கப்
ம் ஏன்னா அது கொஞ் ஜூட் சாரீஸ் வந்து கொஞ்ச ரிச் லுக் நம்மளுக்கு குடுக்குல்ல மே ஆமா மேம் நீங்க ஆர்டரு குடுத்தீங்கன்னா நா வெளில இருந்து வாங்கி ஏன்னா மத்த சேரி டைப் கம்பேர் பண்ணும்போது அது கொஞ்ச ஒரு நல்ல வேர் பண்றதுக்கு ஒரு கம்ஃபர்டபுளா இருக்கு அண்டு் பாத்திங்கன்னா ஆ கொஞ்ச என்ன சொல்றது என்வோ கொஞ்ச அந்த ஒரு ரிச்னஸ் தெரியு சோ அந்த மாரி சேரிஸ் நம்ம போலா
இத ஆர்டர் பண்ணிங்
ம் ஓகே ஓகே நாங்க எந்த கலர் சொன்னாலு வாங்கி தருவிங்ளா கலர்ஸ் வந்து எங்களுக்கு கெடைக்கற கலர்ஸ உங்களுக்கு அனுப்புறோ மேம் ஆ ஓகே ஓகே ஓகே மேக்சிமம் எல்லா கலர்ஸு கெடைக்கற மாரி பாக்கறோ அப்போ ஒன்னு ப்ராப்ளம் இல்ல பண்ணிக்லா
ஆமா மேம்
ஆமா ம் செரி நா உங்களுக்கு கொஞ்ச காலர் சூஸ் பண்ணி அனுப்புறே ஃப்ரெண்ட்ஸ்கிட்டயு கொஞ் சஜஸ்ட் பண்ணி யார் யாருக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையு இது பண்ணிட்டு உங்களுக்கு அனுப்புறே
ஆ ஓகே மே
ம் அதனால எல்லாத்தையு அனுப்பிட்டு இது பண்றே உங்களுக்கு நீங்க எதுலா கொஞ்ச பெஸ்டுன் பாத்து ப்ரைஸ்ஸல்லா ஒன்னு பிரச்சன இல்ல மேம் பாத்துக்லா நானு ஜி பே பண்ணிர்ற நீங்க டோர் டெலிவரி பண்ணிருங்க டிஸ்கவுண்ட் வேறெய்ங்ளா செரி செரி உங்க கடைல ஒன்னு வாங்னா ஒன்னு ஃப்ரீன் சொல்வாங்க அந்த மாதிரி இருக்குங்ளா ம் ஒகே ஒகே
இல்லை ஒரு அளவுக்கூ இது பண்ணா இந்த ரேஞ்ச் இதுன்னா ஒ ஒரு இந்தளவுக்கு இதுன்னா அது கொஞ்சோ ஃப்ரீனு சொல்லுவாங்க இந்த அமௌண்ட்டுக் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா
அதுதா மேம் நீங்க பல்க் ஆடரு வாங்குனீங்கன்னா அதுல ஒரு டிஸ்கவுண்ட் இருக்கு அவ்ளோதா மேம்
டிஸ்கவுண்ட்ர்க்கு ஓகே ஓகே ஓகே ஓகே அப் பண்ணிக்கலா மா ஒகே மேம் நீங்க டிசைட் பண்ணுங்க வேற ஒரு கஷ்டமர் கண்டிப்பா வெய்ட் பண் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலா கால் பண்ணி எல்லாத்துக்கு என்ன கலர் வேணு சஜஸஷன் கேட்டுட்டு ஒங்களுக்கு நா அப்டியே வாட்ஸ்ப் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணிடுறே ஓகே ஓகே ஒகே அ ஓகே
ஓகே சேரிங்க சேரிங்க